ஹலோ
அலோ நேத்து கை வலின் சொல்லிந்தீயே எப்டி இருக்கு
பரவால்ல இப்போ நைட்டு தா ஆஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வந்தோ
ஆ மூண் மணிக்கு ஃபோன் பண்ணி அதா மூண் மணிக்கு ஃபோன் பண்ணல அய்யோ ஒரே ஆச்சு ஏந்துகிட்டாரு அப்புறம் நாம்ம எழுப்பி நாங்க போறோம் நீயு வரியா கூடன்னு கேட்டாங்க போல சேர் நானும் வரேன்னு சொல்ட்டு அவுங்களும் கெளம்பிட்டாங்க நாலு மணிக்
ம் அது நைட்டு ஃபுல்லா தூ க்கமே வர்ல செம்ம கைவலி பயங்கர கைவலி அப்டியே கைவலி கொஞ்ச கொஞ்சமா ஏறி நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு நெஞ்சல்லா எறிய ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்றோ தா பயோ வந்துருச்சு அதுக்கப்றோ தா எங்கண்ணனுக்கு ஃபோன் பண்ணே ஆ ஃபஸ்ட் எங்க வீட்டுக்காரருக்குதான் பண்ண
ஆ
அதுக்கப்பறோ வந்து அவுருக்கு பண்ணாக்கா ஒரு போனையும் எடுக்கல வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்கல்ல அதுக்கப்பறோம் தான் இவனுக்கு பண்ண அதுக்கப்பறோம் வந்து நைட் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு அதுக்கப்பறோம் ஊசி போட்டு பிறகுதான் கொஞ்சோ பரவாயில்லாயாச்சி சம்ம வலி
இவ அப்பா எப்ப வந்தாரு தெரில ஏன்னா அப்பறோ அஞ்சு மணிக்கு எழுப்பி நாங்க வந்துட்டோம் அங்க போய்ருந்தோம் இப்ப பரவாயில்ல ரொம்ப அழுத்திட்டு இருந்தா நாங்க போம்போது அ பீச்ல இருக்காரு அப்பறோ உங்க அம்மா ஒரே பொலம்பல் நா அப்பயே சொன்ன எழுந்து வாக்கிங் போ அது போ இது போன்னா ஆனா அவுங்க எதுமே கேக்க மாட்றாங்கனு சொல்ட்டு ஒரே பொழம்பிட்டுதா நைட் ஃபுல்லா அவுங்க வச் நா சொன்ன காலைல எழுந்துக்கோங்க கால்ல ஏந்துக்கோங்க எழுந்த உடனே அப்றோ அவள்க்கு ஃபோன் பண்ணி கேளுங்க ஏ இப்டி பண்றனு கேளுங்க இப்ப கம்முனு படுங்க அப்டின்ன சேர் சொல்ட்டாங்க அமைதியா படுத்தாங்க அதெல்லா அப்டி நா கேக்லனா அப்டே அவுங்க மாட் பேஸ் பேசிட் டேர்ந்திருப்போ காலைக்கு வரைக்கு தூங்கவே இல்ல அவும்மாட் பொழம்பிருந்தாங்க என்ன சேதாச்சு மூணு பசங்க இருக்கே அப்டிஇப்டி சொல்ட்டு அவுங்கமான்னு பேசிட்டு இருந்தாங்க உங்காண்ணா சேத்து கத்தா ஆரம்பிச்சிட்டாரு படுமா கமுன்னு அப்டிச்சொல்டாங்க அதுக்கப்பறோ தா படுத்தாங்க அவுங்க
ம் என்னையே ஹாஸ்பிட்டல்க்கு போற வழி ஃபுல்லா திட்டிக்கிட்டே தா இருந்தாங்க எங்கன்னா வாக்கிங் வர சொன்னா வரியா வரவே மாட்டேங்கற எதுக்கு இப்டியெல்லா பண்ற உங்கிட்ட எனக்கு பெரிய தொல்லையா போச்சி இன்நேரத்தில ஃபோன் பண்றீங்களே ஏதாச்சு ஒன்று ஆனாக்க என்னா பண்றது ஃபஸ்ட்டு உன்ன வாக்கிங் போன் சொல்ற நா ஃபோன் பண்ணாலும் நீ வரமாட்டேக்குற நீயே ஏய்ஞ்ச்சு போனாலு போமாட்டேங்க்குற நீ வாக்கிங் போனாலே உனக்கு பாதி நோய் போய்டு சுகர் எல்லா கம்மியாய்டும் எதுக்கு இப்டி நீ பண்ணிட்ருக்கே ஃபஸ்ட் வாக்கிங் போன அதுலருந்து அப்பதா உடம்பே அப்டியாகும் இல்லனாக்கா இப்டிதாருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வழி ஃபுல்லா திட்டினேதா வந்தாங்க
அதுக்கப்றோ இன்னோன்னு சொன்னாங்க அவள்க்கு அவுங்க மாமியார் கூட சேர்ந்து ஆயுர்வேதிக்கு போறா அவ ஒடம்ஃபுல்லா இங்க்லீஷ் மருந்துதா ஊறிட்ருக்கு இவயே ஆயுர் வேதிக்குபோணு அதுக்குள்ள ஏதாச் சைடு எஃபெக்ட்டா ஆய்ருக்கு அவங்களுக்கு அதா கை கால் நரம்பெல்லா இழுத்துட்ருக்கு போல அவுங்களுக்கு அவ சொன்னா கேக்க மாட்டேங்கிறா ஒன்னு அது இப்போ அந்த அது யூஸ் பண்ணு இல்ல இந்த மருந்து யூஸ் பண்ணு ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தா எப்டி அவளுக்கு அவ சொன்னா புரிஞ்சுக்ற மாட்டேங்கிறா அப்டின்னு சொல்ட்டு இருந்தாங்க அதுக்கப்றோந்தா அக்காகு ஃபோன் பண்ணி சொன்னாங்க போல இது மாதிரி ஆயுர்வேதிக்கு போறாமா அவ அங்க போற எதுவு இப்ப எது இது பண்றானு தெர்ல அவளுக்கு சொட்டாகு தெர்ல அவ ஒடம்புக்கு அப்பத்லருந்து இ ங்லீஷ் மருந்து போட்டு போட்டு பழக்கமாயிடுச்சு அவளுக்கு
ம்
திரும்ப இப்ப ஆயுர்வேதிக்கு போனா ஒடம்பு செட் ஆக மாட்டேங்துன்ன அதா கை கால்லா வலிக்க ஆரம்பச்சுருக்கு போலனு சொல்லி சொல்லிட்ருந்தாங்க அக்காக்கு ஃபோன் பண்ணி
அததா திட்டிட்ருந்தாங்க உன்ன யாரு வந்து இந்த ஆயுர்வேதிகள்ளா எடுக்க சொன்னது நீ வந்து இங்க்லீஷ் மருந்துதானே எடுத்துட்ருக்க எதுக்கு இந்த தேவல்லாத வேல உனக்கு ஏன்னா நா முந்தா நேத்துதா ஆஸ் பிடல்க்கு போயிட்டு வந்தே நீ வந்து இப்போ இந்த மருந்து எடுத்ததுனாலதா உனக் வந்து இது மாரி கையு ரொம்போ வலிக்க ஆரம்பிச்சிருச்சு உன்னோட நெஞ்சு வலிக்கு கூட இதுதா காரணோ நீ எதுக்கு மருந்த மாத்தி மாத்தி எடு புற உனக்கு என்னா வயசாயிச்சி எதுக்கு இப்டி எல்லா பண்ணிட்டு இருக்க நீ பைத்தியோ புடிச்சிகிச் கு வாங்குனன்ட்டு சொன்னாக்க சொல்ற பேச்ச நீ கேக்க மாட்டியா அப்டின்னு சொல்ட்டு திட்டினு இருந்தாங்க நா சொன்னே அதெல்லா இல்லம்மா அது சாப்ட்டு எனக்கு இப்ப கொஞ்சோ கால்வலி எல்லா பரவால்ல அப்டின்னு சொல்லிட்டு அதெல்லா இல்ல நீங்க வந்து தேவல்லாத வேலல்லா பண்ணிட்ருக்க இந்த வயசுல யாரு இவ்ளோ மருந்து போடுவா நீ எதுக்கு ஃபஸ்ட்டு போன நா தா போ மோதே சொன்னேல்ல அப்றோ அங்கேயுமே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டே அங்கேயுமே சொல்லிட்ருந்தாங்க இது மாதிரி எல்லா ஆயுர்வேதிக் எடுக்கறாங்க அதுனால வந்து இவங்களுக்கு சைட் எஃபெக்ட் காட்டிருக் மா அப்டின்னு சொல்லிட்டு அதுக்கப்றோ அவரே சொன்னாரு அப்டியெல்லா ஆயிருக்காதும்மா அது வேற இது வே ற அதெல்லா அவங்க ரெண்டுத்தையு ஒண்ணா போட்லேல தனி தனியாத்தானே போட்டா அதெல்லா ஒண்ணு ஆகாது இது வந்து கேஸ்ட்ரிக் னால கூட உங்களுக்கு வந்து இதுவாயிருக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்டின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறந்தா கொஞ்சொ சமாதானோ ஆனாங்க திட்டிக்கின்னே இருந்தாங்க எதுக்கு நீ இப்டி பண்ற வாக்கிங் போக மாட்ற இது மருந்து மாத்தர இவ்ளோ எத்துக்குற மருந்துனாக்கா பைத்தியோ மாதிரி சாப் கேட்டுக்குனே இருக்கு தெனமு இவ்ளோ மெடிசன்ஸ் எல்லா யாராச்சு எடுப்பாங்களா இவ்ளோ எல்லா எடுக்கூடாது அ அப்டின்னு சொல்லிட்டு திட்டீட்ருந்தாங்க மூணு புள்ளைங்க இருக்கு எதுக்கு இப்டியெல்லா நீ பண்ணிட்டு இருக்க அப்டின்னு சொல்லிட்டு
அப்புறோ அவங்க அக்கா கிட்ட வேற பேசியிருந்தாங்க இங்கேயே சீட்டு போட்றியா சீட்டு போடு காசு நா காசு கட்டுமா ஒரு சீட்டாவ்து போடுமான்னு அவங்களு அக்காவு சொல்லி பாத்துட்டாங்க இல்ல எனக்கு நெறைய கமிகஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்டின்னு சொல்லி என்ன அவங்களா கூலா இருக்காங்க
ம்
ஆ ஆ அத் ஆ அத்த கேக்கற மாதிரி இல்ல சேரி இல்ல நீ போடு ஒரு சீட்டுனா போடு நா பாத்துக்கறே அப்டின்னு சொல்லிட்டிருந்தாங்க
ஆமா அப்பா ஃபோன் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து என்னால முடில அப்டின் என்ட்ட சொல்லியிருந்தாங்க ஏ இப்டி எல்லா பண்ணனு இருக்காங்க சித்தி நீ சொல்லுமா அப்டின்னு சொல்லி ஃபோன் பண்ணி இருந்தாங்க
ஓ உங்களுக்கு பண்ணி இருந்தாங்களா
ஆமா எனக்கு பண்ணியிருந்தாங்க ஒடம்பு சரில்லல்ல நீங்க சொன்னீங்களாமே அம்மா சொன்னாங்களா
அது வீடியோ கால் பண்ணோல அப்போ சொல்லி இருந்தாங்க ரெண்டக்கா இதுதா சொல்லி இருந்தாங்க வீடியோ கால்ல இருந்தாங்க அப்புறோ உனக்கு போட்டே போகல அப்புறோ நா சொன்னே அவளுக் போகலக்கா அப்டின்னே செரி எதா வேலையா இருப்பா அதா பண்ணியிருக்க மாட்டா அப்டின்னே அது அவ்ளோதா அத்த வாங்கி பேச் நாங்க இது மாரி ஆய்ச்சுன்னா மூணு மணிக்கு ஃபோன் பண்ணா எனக்கு உயிரே இல்ல உப்பு கடகன்னு போனா வலி நெறைய இருந்தது எனக்கு எப்டி இருக்குனு சொல்ட்டு அத பத்தி பேச்ட்டு அதுக்கப்புறந்தா சீட்டு கேட்டாங்க போட்றியாம்மா அப்டின்னு அப்புறோ அக்கா எவ்வளோ சொல்லி பாத்தாங்க என்னாச்சுன் தெரியல நா அப்புறோ வெளில வந்துட்டே இப்ப நீங்க பேசுங்க சொல்லிட்டு குடுத்துட்டே அவங்ககிட்ட
அதா இப்போ எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எப்டிமா இருக்கு ஒடம்பு ஹாஸ்பிடலுக்கு போனீங்களாமே அப்டின்னு சொல்ட்டு கேட்டாங்க சித்தி சொன்னாங்க அப்படின்ட்டு கே ஆமா‌ கேட்டாங்க இப்போ ரொம்போ வொடம் முடியாதா ஆயிடுச்சி அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணே அவங்க எடுக்கல அப்புறந்தா அண்ணாக்கு ஃபோன் பண்ணி ஹ ஹாஸ்பெட்லுக் கூட்னு போங்க அப்டின்னு சொல்லிட்டு அழுத எனக்கு என்னா சொல்றதுனே தெர்ல நைட்டு அப்டியே அழையா வருது நெஞ்சு வலியில எனக்கே பயோ வந்துருச்சி ஏனனா லெஃப்ட் சைடு வேற வலிச்சதா அதனால கொஞ்சம் பயந்துட்ட நானே அதுக்கப்புறந்தா இதுக்கு மேல வலி தாங்க முடியாது நைட்டு ஃபுல்லாவுமே தூங்கவேல்ல அதுக்கப்றோ தாங்க முடியாது நம்ம போயிட்லா அப்டின்னு சொல்லிட்டுதா கெளம்புனது கெளம்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஊசி எல்லா போட்டாங்க அதுக்கப்புறந்தா கொஞ்சோ நல்லா இருஞ்சு
ஹா அதுக்கப்புறம் அண்ண கூட பிரியாணி வாங்கினு வந்து குடுத்தாங்க பிரியாணி குட் அவன்ல்ல அப்டின் சொல்லி கத்தினுக்கெடந்தா என்ன பிரியாணி நல்லால்ல என்ன வாங்கிட்டு வந்திருக் க ஒரே கொழுப்பா இருக்குது அப்டின் சொல்லிட் போயிருந்தாங்க உங்க அண்ணாவு உங்க அம்மாவு
உக்கும்
அததா அவரு சொன்னாரு சரி எங்யாவது வாங்கிருப்பாருமா அவரு அப்டின்னாரு இவங்கல்ல எ அது சாப்புடுள் சரியா இல்ல ஒரு மாதிரி இருந்தா ஸ்வீட் அ கொஞ்சோ கூட அந்த பிரியாணிக்கு உண்டான நா கூட ஒரு வாய் சாப்ட்டு பாத்தே அந்த பிரியாணியா அப்டின்னு கூட எனக்கு தெரில அந்த டேஸ்ட் சுத்தமா இல்ல அந்த பிரியாணில ஒரே கொழுப்பு அந்த எண்ண அத்தனிக்கு நா காலையில போட் சூட் பண்ணல்லா குடுத்த ஒன்னு வேலைக்காவல அது
ம்
நாய் ஒரு வாய் சாப்ட்டு நம்ளுக் இதா சும்மாவே நா சாப்ட மாட்டே அத யென் பையன் பிரியாணி வச்சுட்டா ப்றோ இவ்ங்ளுக்கு அத்தையோட தங்கச்சிக்கு அப்புறோ உங்க அண்ணனுக்குந்தா போட்டு குடுத் தவுங்க எப்பனடியோ எப்டியோ முள்ள ம சாப்ட்டு கீப்ட்டு முடிச்டாங் வேஸ்ட் பண்ண கூடாது சொல்லிட்டு ரெண்டு பேரு முடிச்டுக்கிறாங்க சாப்ட்டு அத்த சாப்பா அத்த கொஞ்சோ சாப்ட்டாங்க யோ என்னால முடியாது என்க் நெஞ்சு மேல நிக்கு எனக்கு வாணா எனக்கு கஞ்சி இருந்தா குடுன்னாங்க கஞ்சிய நா குடுச்சிட்டே நீங்க பிரியாணி தரபிரியாணி குடுத்துட நானு அவுங்ளுக்கு
ம்
ரெண்டு பேர் தா சாப்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்பறோ
அதவே திட்டினுந்தாங்க இதெல்லா சாப்புடாத அப்டின்னு சொல்லிட்டு
ஹ இப்போ மோட்டரு போட்டு போய்கிறாங்கோ என்னாவு தெர்ல வொக்காஞ்சி பாத்துனுரு வுட்றாத அப்பறஃ தண்ணிக்கு தண்ணிகெதா
ஆமா தண்ணி கொஞ்ச கீழே போச்சு அவள்தா கத்த ஆரம்பிச்சிருவாங்க அவுங்க
ஆனா அவுங்க ஆனா அவங்க டேங்குபுல்லா பிள் பண்ணிட்டாச்சுனா நம்ப போலா அவங்க புல் புல்லா கொட்டுறாய்ங்கம்மா நமோ புல் பண்ணா
ஆம்மா அய்யோ தண்ணிய வேஸ்ட் பண்றீங்க ஏன் இப்டி பண்றீங்க
உம் நாள்த வெளியோ உக்காந்துட்ருக்கே செரி எங்க கொட்ட போது தண்ணி வெளிய வொக்காந்துட்டு திரும்ப சித்தி தூங்கும் போது திட்டு வாங்கிட்டு தூங்கணுமா அப்டின் தா பண்ணரது வழிய உள்ள வொக்கான்னு பசங்க எல்லா புல்லா பொம் பாத் வொக்கான்னு கிறாங்க எந்த ஆக்ஷனு சவுண்ட் இது வெரிலு கேக்குது அவங்க சண்டை போட்றது எங்க தூங்குரது நா ஃபுல்லா வாழைப்பழோ பால்லா குடுத்தே எல்லா குடிச்சுட்டு ஜம்ன்னு ஃப்ரெஷ்ஷா விளையாடிட்டு இருக்குதுகோ அதுங்கோ
ம்
இன்னு தூங்குவானா தூங்கின ரெண்டு அத்தானு உள்ள போயிட்டாங்க
ம்
என்னவா மூனு பேரு என்ன பண்றா வரும்போது கதவ சாத்திட்டு வந்துருமா எனக்கு தூக்க வருது முடியலன் சொல்லிட்டு போயிட்டாங்க ஊ வடிகட்டிக்கிச்சு பாவ அவங்களுக்கு நா சொன்னே நீங்க அவங்க பொண்ணுக்கு போன் பண்ணுங்க போன் பண்ண சொல்லுங்க டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க எக்ஸரே பாத்துட்டு வாங்க அப்பதா கரெக்டா இருக்குங்க அவ கேட்கவே இல்ல அதுக்கப்பற இதையு சொல்லிருந்தாங்க நா முட்டி வலி வச்சுட்டு நா இவ்வள வேல செய்யறே அவ அத ஏ எனக்குமே எந்தால செய்யவே முடியாது இந்தந்த முட்டில கீழே கொஞ்ச எனக்குல்லா வழி தாங்க முடியல நா சொன்னே உங்கள யார் தாங்கிட்டுக்க சொல்லறது நா ஹாஸ்ப்பிட்டல தான போக சொன்னே ஹாஸ்ப்பிடல்ல போய் ஊசிய போட்டாதா இந்த வலி போகு அப்படினே
ம்
கணேஷா கிட்ட போனீங்கன்னா அத அவ கூப்ட்டலா போயிருக்க வேண்டியது தான நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஊசிய போட்டா ரை செ பார் சொல்வாரு
ம்
அதுக்கப்பற பெரிய பிரச்சனை ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருந்தே னு
ம்
சரிமா சரிமா சரிமா னாங்க அதுக்கப்பர ஒன்னுமே சொல்லல ஒன்னு
ம் சொல்றதெல்லா அப்டியே கேட்டுற மாரிதா நம்மள மட்டு சொல்லுவாங்க அவங்க எப்பவு கேக்க மாட்டாங்க ஆமா
ஆ ஐயோ நம்ம என்னதா சொல்றது ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல இப்போ ஒங்க அண்ணா கூப்ட்ருகராரு மேல இன்னு கூப்புட்னுக்குறாரு நா மோட்ரு போ மோட்ரு வர போட்ட கூப்னே இருக்காரு பேச்சுக்குதா
உக்காந்து கத பேசிட்ருக்காங்க வெளிய
இல்ல வெளிய யாருமே இல்ல அத்த வன்டாங்கொ நா மோட்ருக்காக நின்ட்ருக்க சேரி மோட்ரு முடிச்சுட்டு போலா அப்டின் சொல்ட நீ
ம்
ஆ சேரு அவர் கூப்புறாரு நா அப்ரொ பண்ற
ஆ சேரி
ஆ